என்ன பண்றீங்க சாப்டாச்சுங்களா
ஆ சும்மாதாங்க இருக்கே சாப்பிட்டே தோச சாப்பிட்டே நீங்கென்ன சாப்ட்டீங்க நல்லா இருக்கீங்களா
உம் நா நல்லா இருக்கேங்க நானும் பாத்தீங்கன்னா தோசதான் சாப்ட்டேன் தேங்கா சட்னி அதல கொஞ்சோ இஞ்சி பச்ச மெளகல்லா போட்டு அரச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டா இருந்துச்சு
செரி செரிங்க அப்றோ வீட்ல இருக்கங்கல்லா என்ன நல்லா இருக்கா‌ங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க ஏ மனைவி பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்காங்க
செர் செரிங்க
ஆ தனியாதாங்க இருக்குறேன் நீங்க சொந்த வீட்ல இருக்கீங்களா வாடக வீட்ல இருக்கீங்களா
ஆ சொந்த வீட்ல தாங்க இருக்கோ ஆனா சிறிய வீடு தாங்க இப்ப எடுத்துட்டு பெரிய வீடா கட்டுறக்கு நானு தம்பியு முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க பாக்கலாங்க அடுத்த வருடோ கண்டிப்பா வீடு கட்டிருவோங்க
ப்ரோ இருக்குறது கூர வீடோ சின்ன வீடோங்க சொந்தமா இருக்குறதே பெரிய அவே அவனுக்கு அதுவுமே இல்லாம நெனச்சுப்ப அது ஒரு சின்ன ஒரு ஏக்க ஒரு நா ஏக்கர் ஒரு இடோ வாங்க முடியாம அவ்ளோ சிரமப்பட்டுட்டு இருக்குறேங்க நீங்க சின்ன வீடுனு அசால்டா சொல்றீங்க அது கட்டுறக்கே எவ்ளோ சிரமோ தெரியுங்களா இந்த கால கட்
புரிது புரியுதுங்க ஆனா வந்து இத வந்து தம்பிகிட்ட சொன்னா வந்து அவுரு முன்னாடிலா பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சம்பாதிச்சு வச்சு அந்த மாரிலாம் கேட்பாரு அதுக்காக சொன்னேங்க நீங்க எந்த வீட்ல இருக்கீங்க சொந்த வீடுங்களா வாடக வீடுங்களா
நா இருக்குறத பாத்தீங்கன்னா சொந்த வீடு தாங்க இருக்குறே
சேரிங்க
ஆனா இந்த சொந்த வீடு இப்பதைங் என்னோடது இல்லைங்க அப்பாவோடுதுங்க எனக்குனு சொந்தமா நா கட்டணு இல்லங்க எங அப் பா எனக்கு குடுத்தாலுமே நா என்ன பண்ணே நா பிறந்தே போனேனு இருக்க கூடாது இல்லே‌ங்க எனக்கு க்கானது நா வந்து சம்பாரிக்கணுலம்ங்க சொந்த கால்ல நின்னு சம்பாரிக்கணு அதுங்காட்டி இதாங்க நா சொந்தமா இன்னும் வீடு வாங்கலங்கது வாடக வீடுன்னு சொல்லி இருக்குங்க
பரவால்ல பரவால்லைங்க இப்ப பரவாயில்லைங்க இப்ப நீங்க வாடக வீட்டுல இருந்தீங்கன்னாலு அட இப்ப நீங்களும் ஒரு சொந்த வீடு கட்டறீங்க அதுக்கான வாய்ப்புகள் தேடி வருங்க கூடி வருங்க பாத்துக்கலாங்க பேச்சோடங்
ஆமாங்க ஏ எத்னையோ காடு மலை பனி புயல் எல்லா கடந்து வந்த நம்ம கிட்ட இதுக்கெலலா என்னங்க தம்மாதுண்டு விஷ்யோந்தாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அவ்ளோ தாங்க பாத்துக்குலாங்க எல்லாருத்தினாலும் எல்லாமே முடியுங்க முடியாதுனு ஒண்ணு இல்லீங்க
உம் எப்டிங்க இப்ப பௌர்ணமி அமாவாச அப்டிலா ஒரு இதுக்கும் மந்த் மந்த் வருது பாத்தீங்களா
ஆமா ஆமாங்க சொல்லுங்க
இதாங்க வாழ்க்கயு மாசம் மாசோ என்ன வேணா நடக்கலாங்க
கண்டிப்பா எனக்கு எது வேணாலும் நமக்கு மாற்றங்கள் வரலாம் நல்லதாவும் இருக்கலாம் நமக்கு வந்து பா சொல்லுங்க ஒரே மாரி
பௌர்ணமி வருது பௌர்ணமினா அமாவாச வருது அதே மாரி தாங்க நம்முளுக்கு வருதா அதே மாரி வரும் ஆனா நம்முளுக்கு வெற்றி மட்டு தா தொடர்ந்து வரும்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க அது வந்து எப்டினா வெற்றி வருதுனா வெற்றி வந்து ஒரு தடவ வந்துருச்சு நம்ம அதோட நிப்பாட்டிட கூடாதுங்க வெற்றி அடை எப்டியு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா கொஞ்சோ முயற்சி பண்ணிட்டே இருக்கணுங்க ஆனா ஜெிச்சதுக்குப்புறோ அதோட முயற்சி அதிகமா தேவ பட்டுட்டே இருக்குங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெற்றி அடைஞ்சகிட்டே இருக்கணுங்க
ஆமா ஆமாங்க நீங்கல்லாம் பாத்தீங்கன்னா காலைல எந்துருச்சு காலை எந்திருச்சு மொட்டமாடிக்கு போயி மொட்ட மாடில இருந்து சூரியன பாத்துருக்கீங்களா காலைல விடிய காத்தால அது இருக்கைய அழகு அவ்ளோ பிரமாண்டமா இருக்கு பாத்துருக்கீங்களா
கண்டிப்பா கண்டிப்பாங்க நா வந்து மொட்ட மாடில நின்னுலா நாங்க சூரியன பாக்க மாட்டோங்க எங்க வீட்டுக்கு வெளிய வந்து நின்னே பாப்போங்க சூரியன் வந்து நல்லா சூப்பரா இருப்பாருங்க அப்பதா எல்லா குளிச்சிட்டு மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க பாக்க
நல்லது நல்லதுங்க அப்ப குளிச்சுட்டு மேக்கப் போட்டு வர வரைக்கும் பாக்குறீங்க அவர் குளிக்கறப்பலாம் பாக்ககூடாதுங்க அதெல்லாம் தப் புங்க
தப்புதாங்க நா அதுக்குனு நா சொல்லங்க அவர் மேக்கப் போட்டு வந்ததுக்கப்புறோ ஜம்முனு இருப்பாருன்னு சொன்னங்க
ஓ ஜம்மு பிரகாசமா இருப்பாருங்க நல்லது நல்லதுங்க ஏன்னா அவரு என்ன சோப்பு என்ன இதுல்லா போட்டு ஷாம்பு அதுக்கப்பறம் பவுடர்லாம் யூஸ் பன்றார்னு தெரியாது பாத்தீங்களா அ சீரெட்டாவே வச்சிருப்பாது யாருக்குமே தெரியாதுங்க அதுல
கண்டிப்ப கண்டிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னா வந்து விட்டமின் டி வந்து அ சூரிய ஒளிலந்து கெடைக்குதுன்னு சொல்றாங்க நீங்க விட்டமின் டி ரெண்டாவது நீங்க சூரிய ஒளில நிப்பீங்களா இல்ல விளையாடுறது இல்ல ஏதாவது பியூட்டிஷ் ஏத பண்ணுவீங்களா
இப்ப டி வேண்னா டி மார்ட் போய் வாங்கிக்கோங்க இப்ப பிரச்சன இல்லிங்க அங்கேயே பாத்தீங் விட்டமின் டி பாத்தீங்கன்னா இருக்கற மாரி ஏதாச்சும்ங்க பொருள்ல்லா இருச்ச வாங்கி சாப்ட வேண்டிதாங்க
நான் வந்து அதுக்கு சொல்லுங்க விட்டமின் டிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இதுல சூரிய ஒளிலந்து கடைக்குங்க சூரிய ஒளி படற மாரி ஏதாவது வேல வெளிய எதுல போயிட்டு வருவீங்களா அப்டின்னு கேக்கறேங்க
வெளிய போகாம வீட்டுக்குள்ளே இருந்தா எப்டிங்க ஒரு காய்கறி வாங்கறனாலும் வெளிய போணும் ஒரு எ ஒரு என்ன வேனாலும் நம்ம வெளிய தாங்க போணும் அப்ப சூரிய ஒளி நம்ம மேல பட தான செய்யும் எல்லா நேரமும் கொட புடிச்சிட்டு நம்முளுக்கு ஒரு ஆள் வச்சு குட புடிச்சிட்டு போ முடியாது இல்லங்க
அப்டிதாங்க சில பேரு வந்து எப்டினா ச என்னோட ஒடம்புல வந்து சூரிய ஒளி படவே கூடாது பட்டுச்சுன்னா ஸ்கின் கருப்பாயிரும் அப்டி இப்டின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு கொடைய புடிச்ட்டு அந்த மாரி ஆளுகளும் இருப்பாங்க இல்லங்க அதுக்காக கேட்டங்க அந்த மாரி ஏது நீங்க இருப்பீங்களோான் கேட்ட
அதுல்லா பாத்தீங்க பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சே அந்த மாரி ஆளுகளுக்கு தாங்க செட் ஆகும் இது மாரி நம்மளுக்கல்லாம் செட் ஆகாதுங்க அது
கண்டிப்பா கண்டிப்பாங்க எ இருந்தாலும் அந்த மாரி இருக்கவும் கூடாதுங்க ஏன்னா வந்து சூரிய ஒளிங்கறது ஒரு இயற்கையானதாங்க அது நம்ம மேல உடம்பல பட்டதுனா ஆரோக்கியமும் கிடைக்குங்க
ஆனா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா அதுல்லா மாறிருச்சுங்க அத ஓசோன்ப்படுதுல அது ஓட்டையாயி இப்ப பாத்தீங்கனா அதுல கொஞ்சோ ரொம்ப இருக்குங்க ரொம்போ கொஞ்சோ ஃபால்ட் ஆகுற மாரி பேசிக்கிறாங்க
ஆமாங்க இருந்தாலு நா வந்து ரொம்ப நேரோ இருக்க சொல்லங்க ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் டுவென்டி மினிட்ஸ் பிஃப்டீன் மினிட்ஸ் அந் மாதிரி அதுலயே
பாத்தீங்கன்னா என் கூரைய பிச்சுக்கிட்டே வந்து கலையையில எழுப்பி விட்ருங்க அடிச்சி
அதாங்க அதுக்குதாங்க சொன்னா நா வந்து வேற எது சொல்லீங்க அப்புறக நீங்க எப்டி தம் அடிக்கிறீங்க மொட்ட மாடியில நிலாவெல்லா பாத்து சாப்பாடு நல்லா குடும்ப குடும்ப உக்காந்து நிலாவல்லா காட்டி சாப்பாடு சாப்டுவிங்களா குடும்பமா
ஆ அதுல்லா நாங்க அருமையா சாப்புடுவோங்க வாரத்துல ஒரு மூணு நாள் பக்கோலா அப்டிதா சாப்புடுவோங்க ஜாலியா பாட்டு கேட்டுட்டு எல்லாரு டான்ஸ் ஆடிட்டு அப்டியே ஜாலியா இருப்பங்க ஏனா வாழ்க்கைங்கிறது அடுத் த நிம்ஷோ நிச்சயமில்லாத வாழ்க்கைன் எல்லாருக்குமே தெரியுங்க அது தெரிஞ்சங்காட்டி பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோ ஒரு கசப்பும் இல்லாம அப்டியே இனிமையா அப்டியே போயிறதுங்க நீங்களா அது மாதிரி பண்ணுவீங்களா
ஆ நாங்களு பண்ணுவோங்க அந்த மாதிரி பண்ணுன்னு ஆசைங்க அந்த மாரி பண்ணுங்க கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கனா எல்லாரும் மொட்டமொடில உக்கார்ந்து பாய் விரிச்சு இப்ப வந்து எல்லாருமே எங்க குடும்பமா இருக்கட்டு எ தம்பி குடும்பமா இருக்கட்டு அப்பா அம் மா எல்லாரு சேந்து ஒன்னா உக்காந்து மொட்ட மாடியில சமச் சமச்சி கொண்டு வந்து மேல வெச்சி எல்லாரு அப்டியே
ஓகேங்க இப்ப இப் ப நீங்க உங்களோடது வந்து கீழ வந்து தரையில பார்க் பண்ண மாட்டீங்களா
இல்லைங்க இப்ப வந்து எங்களுது வந்து மொட்ட மாடி இல்லைங்கல்ல நீங்க வந்து நீங்க உங்ககிட்ட வந்து மொட்ட மாடி இருக்கலாங்க அதனால நீங்க வந்து மாடிய பத்தி சொல்லாங்க எங்ளுக்கு மாடி இல்லாதனால நாங்க அதை பத்தி பேச முடியாது இல்லைங்களா
மாடி இல்லாட்டி நீங்க கீழ பார்க் பண்லாம் இல்லங்க பார்க்கிங் செட்டாயி
கீழ இல்லங்க கீழ வந்து அந்த மாதிரி எங்களுக்கு வசதிகள் கெடையாதுங்க வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி எடங்கள் இல்லைங்க அதனால வெளியே உக்காந்து சாப்ட முடியாது
ஓ ஓகே ஓகேங்க சாரீங்க தப்பா ஏதாச்சு எடுத்துக்காதீங்க நா வந்து ஒரு ஜென்ரலா கேட்ட
அப்பிடில்லா இல்லைங்க நா வந்து என்ன சொல்றன்னா எங்களுக்கு வசதிகள் கம்மினு தாங்க சொல்லிருக் க்கு நீங்க தா வசதிகள் அதிகமா இருக்கனால நீங்க மொட்ட மாடில ஒக்காந்து சாப்டலாங்க எங்ளுக்கு அந்த வசதி
இப்ப எங்ளுக் க்குமே வசதியெல்லா கெடையாதுங்கு ஏன்னா நா இருக்கறது நீங்கலாச்சு சொந்த வீட்ல இருக்கீங்க நா வாடக வீட்ல இருக்கே உங்குளுது நா பெருசா நீங்க
இல்லைங்க நீங்க மொட்ட மாடின்னு வந்துருச்சுன்னா அது நீங்க தாங்க பெருசு நாங்க வந்து அந்த அந்த மாதிரி வசதி
இப்ப நீங்க நெனச்சீங்கன்னா நீங்க வாடக வீட்டுக்கு கூட வந்து நீங்க கூட மொட்ட மாடி என்னங்க பெரிய மாடிலியு உக்காரலாங்க ஆனா நாங்க வந்து அப்டி இல்லேலங்க எங்களுக்கு ஒரு இரண்டாயிர ருவா ரெண்டாயிரத்து ஐநூரூ வாயக காட்டி நாங்க இந்த மாதிரி மாடிக் எடுதிருக் ஏனா ரெண்டாயிர ரூவா ரெண்டாய்ரூவா ரெண்டாயிரத்தைநூறுவாக்கு மொட்டமாடிக் கெடகலல்லா ரேரு தாங்க இப்பல்லா
கண்டிப்பா கண்டிப்பாங்க இருந்தாலுமேங்க நீங்க வாடகையில இருக்கீங்ளோ சொந்த வீட்ல இருக்கீங்ளோ மொட்ட மாடின்னு உங்களுக்கு ஒண்ணு கெடச்சிருக்குங்க எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லைங்க அதனால எங்களனால அது யூஸ் சொன்ன மாரி நிலாசோறுலா சாப்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க
நிலா சோறு ஜிஜ்ஜி சோறு லா சாப்பிடுங்க ஜிஜ்ஜி சோறு சாப்பிட்டீங்கன்னா ஜுஜ்ஜு ஜுஜ்னுடுருக்குங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாலைங்க எப்டியோ நீங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்களு அந்த மாரி எல்லா சாப்ட்டுருப்பீங்க நெனைக்கிற சாப்டுவீங்கல்ல நீங்க எல்லா உப்பு குடும்பங்கள்ல எல்லாருமே இணைந்துதான இது சாப்டுவீங்க அந்த மாரி எல்லா வாரத்துல ஒரு நாளாவது சாப்டுங்க அந்த மாரி
ஏன்னா நா தா சொன்னலங்க வாரத்துல மூணு நாள் சாப்டுவோன்னு சொன்ன டேன்ஸ்லா ஆடுவோ அப்டில்லா சொன்ன இப்ப நீங்க வந்து அப்ப காத வந்து கழட்டி கீழ வச்சுட்டு போயிட்டீங்கன்னு நெனைக்கிற அத எடுத்து நீங்க மாட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டுருக்கு அந்த ஒலி வந்து உங்களுக்கு செவியில விழுந்து இந்த ஒன்னொரு செவிக்கு கேட்டுருக்கு
அப்டி இல்லைங்க சாப்டறது நல்லதுங்க குடும்ப குடும்பமா ஒண்ணா உட்காந்து ஒன்னாவே இருங்க சேந்து இருங்க ஏமா அடுத்த நிம்ஷம் வந்து நிம்மதி இல்லாத சி நிச்சியம் இல்லாத வாழ்க்க என்னங்க அதுக் தா சொன்னாங்க நீங்க அந்த மாரிலா இல்லைங்க நா வந்து சொன்னது வந்து தப்பால எது சொல்லைங்க அதய மனசுல வச்சுட்டு நல்லா இருந்தீங்கனா சேரிங்
நல்லது நல்லதுங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு நல்லா வார்த்ததாங்க ஏன்னா எல்லாரு இப்ப இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இல்ல கூட்டா ஒக்காந்து சாப்டுங்க கூட்டாஞ்சோறு சாப்டுங்க சொல்றீங்க ஓகேங்க நாங்க அது மாரிதா பண்ணிட்டு இருக்கோ இன்னுமேலு இத தொடரலாம்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி வச்சுருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா பரவால்லைங்க இது நல்லது தாங்க ம் எப்டிங்க
பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தா கூடலா அடி வெளையாண்டு அப்டி இனிமையாவோ இருக்குங்க அந்த இனிமே வந்து சில பேத்துக்கெல்லா கெடைக்காதுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க எப்டிங்க நீங்க வெளிய எல்லா போனீங்கன்னா இப்ப குடும்பமாதா போவீங்ளா இல்ல நீங்க உங்க மனைவி தனியா போய்ருவீங்ளா அந்த மாரி எப்டிங்க வெளில போனா எந்த மாரி போவைங்க
வெளிய போறப்ப நா குதுரைய எடுத்துட்டு போவணுங்க மனைவி பாத்தீங்கன்னா இது அது பேர் என்னங்க அது குதுர மாட்டு வண்டி எடுத்துட்டு போயிருவங்க அததுட்டி பாத்தீங்கன்னா ந குதுரைல போறங்காட்டி ஒரு ஆள் தா போமுடியு ஆனா மாட்டு வட்டீங்கிறப்போ ஃபேமிலியா போயிக்கலானு சொல்லி அதுல அவுங்க பேமிலியா போயிருவாங்க நா மட்டு குதிரைய எடுத்துட்டு வந்துரோணுங்க நீங்க எந்த மாரி போவீங்க
பரவால்ல பரவாலங்க நா வந்து பாத்தீங்கன்னா நாங்களு மாட்டு வண்டிதாங்க இன்னொரு மாட்டு வண்டியிலா இருக் இருக்குதுங்க மாட்டு வண்டில பாத்தீங்ன்னா ஒரு நாலஞ்சு பேர் உக்காந்து போற மாரி வசதிகள் இருக்குதுங்க
நல்லதுதாங்க பரவாயில்லைங்க பெரிய கை போலங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏங்க மாட்டு வண்டிோட குதுர வண்டி தாங்க பெருசு குதுர வண்டியில பாத்தீங்கன்னா முத்து படத்துல பாத்தீங்கன்னா அதுலயே அஞ்சாறு
அது அதே தாங்க அப்படிதாங்க போவ டிட்டுடுடுட்டூன் டுடுடுன்ட்டுட்டு
அ அந்த மாரி தாங்க அப்ப நீங்க தாங்க பெரிய கையி
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மதாங்க ஆமாங்க எ நம்ளுக்கு வந்து குதுர வண்டி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டுங்க எனக்கு மீண்டும் சந்திக்கிற உங்கள் நண்பனுங்க என்ன சொல்றீங்க இன்னொரு அழைப்புல சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்
நன்றி நன்றி வணக்கங்க மீண்டு சந்திக்கலா மீண்டும் மீண்டும்
மீண்டும் அ